ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ லைன்ல இருக்கீங்க பேசுங்க ஹலோ
வாய்ஸ் வாய்ஸ் கேக்குதுங்ளா இல்ல எதனா நாய்ஸ் சிக்குங்கலாங்க ஹலோ வாய்ஸ் கேக்குதுங்ளா ஆ கேக்குது எனக்கு கிளியரா கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா ம்ஹும் ஓகேவா எதனா நாய்ஸ் எதனா கேக்குதுங்ளா கிளியரா இருக்கா வாய்ஸு ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இரு
உங்களுக்கு உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா ம் சாப்ட்ட நீங்க
ம் சமைக்கறதுனா பிடிக்கு ஏ எந்த பொண்ணுக்குதா புடிக்காது சமைக்கறதுனா நமக்கு வந்து வெ வெஜ்ஜு புடிக்கு நான் வெஜ்ஜுமே சமைக்க புடிக்கு அப்டியா அது இந்த ஜென்ரேஷனா இருக்கலா
ஆமா நீங்க என்ன போதி தர்மன் ஜென்ரேஷனா நீங்க போதி தர்மன்
எஸ்
இன்னைக்கு என்ன என்ன லைக் பண்ணி சமப்பீங்க
என்ன அ எங்க வீட்டுக்காரருக்கு வந்து நான் வெஜ்ஜுனா புடிக்கு நான் வெஜ்ஜுனா விரும்பி சாப்பிடுவாரு சோ அவரு காக விரும்பி சமைக்கிறதுன் பாத்தா நான் வெஜ்ஜாதா இருக்கு எனக்காக சமைக்கிறதுன் பாத்தா வெஜ்ஜா இருக்கு
மத்த ரெண்டு சமயல் செய்வீங்ளோ
என்னது
ரெண்டு சமையல் செய்வீங்ளோ ஒரு நாளைக்கு அப்போ
அப்டியெல்லாங் கெடையாது நா இல்ல நானு நான்வெஜ்ஜெல்லா சாப்பிடுவே அதிகமா சாப்பிட மாட்டே நான் வெஜ் எல்லா சாப்பிடுவே அப்டியெல்லா சமக்க மாட்டே ஒண்ணுதா நான் வெஜ் எடுத்துட்டு வந்தா ரெண்டு பேருக்கு அதேதா சமச்சுக்குவோ
ஓகே
ம் சரி
நீங்க ரீசண்ட்டா இப்ப எங்க வெளிய போயிருந்தீங்க
நாங்க ரீசண்ட்டா பழனி போயிருந்தோ சண்டே வந்து ஃபேமிலியோட பழனி போயிருந்தோ
ம்
ஆ அங்க நல்லா இருந்தது அ சண்டே போனோ அப்றோ மண்டே நைட்டுதா வந்தோ
முருகன் கோயில்தானா என்ன ஸ்பெஷல் அங்க மொட்ட போடறது பஞ்சாமிர்தத்த தவிர்த்து
ம் கோயிலுக்கு நாங்க அதுக்காக போல சும்மா போயிருந்தோ போய் ட்டு வர்லா எங்கேயாச்சுன் சொல்ட்டு போயிட்டு இருந் போயிருந்தோம் அப்பறம் கு கூட்டம் தா ரொம்ப அதிகமல்லாம் இல்ல பரவாயில்லன்ற மாரிதா இருந்தது ரொம்ப அதிகமால்லா கூட்டம் கெடையாது நல்லாருந்தது அந்த ட்ரெயின்லல்லா மேல மலமேல போறதுல்லா நல்லா இருந்தது
ஓ அந்த அந்த ட்ரைய்ன் ட்ராவல் ட்ரை பண்ணி எவ்ளோ டிக்கெட் அதுக்கு ட்ராக் ட்ரெய்ன்ல மே போகனும் ச
இங்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் சம்திங் நெனைக்கிறே அது கரெக்டா நா பாக்கல
அது என்ன ஒரு ஹாஃப் னவர் ட்ராவல் இருக்குமா எவ்ளோ அது நா நா இதுவரைக்கு நா போகணு போனதில்ல
முடியுதுத்தமா காலல ஆறு மணிக்கு போயி வெயிட் பண்ண ஆறு மணிக்கு போய் வெயிட் பண்ணோ மதிய ஒரு மணி ஆச்சு டு மேல போயிட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு கீழ வரும்போது அந்த டைம் ஆயிடுச்சி எப்டி பாத்தாலும் ஒரு மூன்நாலு மண்நேரம் அந்த ட்ரெயினுக்கே வெயிட் பண்ணும் ஏன்னா அதுக்கு மட்டுமே அவ்ளோ கூட்ட வராங்க
ஆமாமா அந்ததா அது ஒரு நல்லா இருக்கும் இல்ல மலையில ட்ரய்ன் போயி எனக்கே ஒரு புதுசா இருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்
அதுதா அதனால அதுக்கு நெறைய பேர் வெயிட் பண்ணினா கூட இல்ல எவ்ளோ நேர ஆனாலு வெயிட் பண்ணினா கூட அதுல தா போறாங்க அந்த மாரி இருந்துச்சு சோ நாங்களு அதுக்குதா வெயிட் பண்ணி சரி பசங்க எல்லா ஆசப்பட்டாங்க அதுல போலான் சொல்லி இதுல்லா நாங்க நடந்தே படிக்கட்ல நடந்தே போயிட்டுந்துட்டுப்போம் நடந்து போனாலே ஆப்னவர் தாஆகு மேல ஏற இக்குமலை ஏறதுக்கு சரி பசங்க எல்லா கேக்குறாங்களே பஸ்ட்
அதா டபுள் டபுள் என்ஜின் நெனைக்கிறே அந்த ட்ரெய்னு சோ அதனால இங்க மொத்த எத்தன ஒரு ஆறு பெட்டி அதுமாரி லிமிட்டடாதா இருக்கும்
ம் ஆறுகூடல்ல நாங்க போனது சிங்கிள் தா சிங்கிளாந்தது அப் அப்றொ பக்க பக்கத்து ட்ராக்ல பார்த்தோ அது டபுள் இருந்துச்சு அவ்ளதா அதுக்கு மேல இல்ல
அது இந்த ஒரு ஒரு பிளேஸ்ல போர் பைவ் இருக்குனு நெனைக்கிறே எதோ ஒரு ஹில்ஸ்ல ஊட்டிக்கிட்டயா என்னனு ஊட்டிக்கிட்ட கூட இருக்காதுன்னு எதோ ஒரு ஊர்ல நா பாத்தே நா கூட அது என்னன்னு தெர்ல யூடியூப்ல பாத்தா சம்திங் அதே மார்தா ட்ரெய்ன்ல ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் டராவல் தா பண்ணிட்டு அங்க போயிட்டு அங்கிருந்து அந்த ட்ரெயின்ல இந்த ஹில்ஸ் வந்து ஒரு ஃபாட்டி மினிட்ஸ் பிப்டி மினிட்ஸ் இருக்கும்னு நெனக்கிறே அந்த மாரி எதோ பாத்தே இந்த யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணும் போது வருல்ல இப்ப நெறைய ஏ ஐ வந்தனால அது உண்மையா பொயான்னு கண்டுபிடிக்கத்துக்கே ஒரு பெரிய இதா இருக்கு
ஆமா அது என்னமோ உண்மைதான்
எது உண்மை எது பொய்யின்னே தெரிய மாட்டது
அதுதா அங்க போனும் அப்புறம் பாத்துட்டு அப்புறம் அ‌ வரும்போது வேற ஒரு ப்ளே ஸ்கு போயிட்டு அப்புறம் கொடைக்கானல் போலான்னு பிளான் பண்ணோ டைம் ஆயிடுச்சி நைட் ஆயிருச்சு சரி பசங்கல்லா வச்சுட்டு சரி முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு டைம் வந்தா பாத்துக்கலாம் சொல்லிட்டு அப்றொ கெளம்பி வந்துட்டோம் அங்கிருந்து பக்கம் தானே பழனியில இருந்து பக்கம்
அங்கன்ன பழனில என்ன புட்‌ வெஜ் தா இருக்கும் வேற எதனா ஸ்பெஷல்லா எதானசாப்
வெஜ் கோயில்ல வந்து பிரசாதம் சாப்டோ அத விட சாப்பாடுன்னு சாப்பிட்டு வந்து வெளியில ஓட்டு்ல வந்துதான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால வெஜ் தான் சாப்பிட்டு வந்தோம் ஹோட்ல வந்தோம்
ஆனா மோஸ்ட்லி பழனில நான்வெஜ் ஏதும் நா கேள்விபட்டது இல்ல நான்வெஜ் இருக்கிற மாரி எதும் தெரில மோஸ்ட்லி அது கோவில்ஸ்தளன்னால கொஞ்சம் வெஜ் தா இருக்கும் வெஜ்ல எதனா நல்லா இருக்கும்னு‌ நெனைக்கிறே
ம் ம்
உம்
நமக்கென்னா அத பத்தி நம்ம போனோம் சாமி கும்முட்டோ அவ்ளோதான் வந்தாச்சு அந்த ஒரு நாள் என்ஜாய் பண்ண மாதிரி அவ்ளோதான்
ம் அவ்லோதான்
லீவு அப்டின்றதுனால ஃபேமிலியோட போனோ
இவ்ளோ பழனி கிட்டயே பட்டு ஒன் டேல பெட்ரோல் டங்க் இன்னு
கார்ல போணுனால போயிருவ சிக்ஸ் ஹார்ஸ் ட்ராவல்ஸ்ஷு
ம் ஆ
அவ்ளதா போய்ட்டு வந்ட்டோ கார்லன்றனால சீக்கிரமா பஸ்ல போற மாரி இருந்தா டைம் ஆகுல்லையா
ஆமாமா பஸ்னாவே நா அங்கங்க நிக்கு இங்கங்க நி கு அதுக்கப்பறோ நம்போ எத்தனா ஒரு அவசர்த்க்குபோனு மத்தியானோ டைம்ல போணு என்ன பிரச்சனன்னா நம்ம எதனா ஒரு இம்பார்டனான ஒரு விஷ்யத்துக்கு போவோ சாயந்தரோ சீக்கிரம் போய் ரீச் ஆகம்னு சொல்ட்டு கரெக்டா என்ன பண்ணு வண்டிய எக்சா அர மண்ணேரோ போய் ஹோட்டல்ல அன்னைக்கு வச்சாங்க ஒரு ஒன் ஹவரரு
அதேதா நம்பன் ஏற்ற பஸ் தா அப்டி இருக்கு நானு இந்த மாரி அனுபவப்பட்ருக்கே தெரியுமா ஊர்ல இருந்து வரும்போது அஹ் அதா ஆ அந்த திருண்ணாமலைக்கு வர்லான்னு சொல்லிட்டு வந்தே டைமிங்குள்ள அங்க போயிர்ணு ஸ்டார்ட் பண்ணிர்ணு அப்டின்னு சொல்லிட்டு பஸ் ஏறுன பாத்தா நா ஏறுன பஸ் தா வந்து கொண்டு போய் சாப்புட்றதுக்குனு நிறுத்திட்டாங்க கரெக்டா ஆப்ஃனஹவர் கழுச்சுதா எடுத்தாங்க சோ ஏன்டா இந்த டைமிங் இந்த பஸ் சேரினு இதுக்கு மேல தெரிஞ்சு தெரிஞ்சிருச்ச இப்ப இதுக்கு மேல அந்த டைமிங்கு பஸ்ஸே ஏறக்கூடாது
எப்பவுமே அந்த ட்வல் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டிக்கி நிறுத்திடுவாங்க ங்க பஸ்ஸு அது அதாவ்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நிறத்த மாட்டாங்க அவுங்க ஸ்டாப்பிங்கே போய் நிறுத்திடுவாங்க இந்த ஒரு ஒன் பிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மேல போனா சென்டர்ல நிறுத்திடுவாங்க
ம் ம் ம் ம்
அத்லா இந்த சென்னைக்கி போகறப்ப நிறைய டைம் வந்து ரெண்டு பஸ் சேஞ்ச் ஆகணு அந்த மாரி டைம்ல வந்து நெ டைம்ல நிறுத்திடுங் நிறுத்திடுவாங்க நாங்க என்ன பண்றது நானே அவசரத்துல போய்னு நீ ஏண்டா அப்டி பண்றது மாரி கரெக்டா இந்த பஸ் எடுத்து அந்த ஃபஸ்ஸா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு நிக்க வைக்க மாட்டாங்க செகண்ட் ஸ்டாப் பஸ்ஸு சேஞ்ச் ஆயட்டு ஒரு ஹாஃப்னவரு நிக்கவச்சுருவாங்க
உம் ம் அதே மாதிரி நம்ம ஸ்பீடா போகும் அ பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கும் நெனச்சு ஏற் வருருவா அவர் என்னடானா புளிய மரத்துக்கு அதே மாரி நிறுத்திட்டு போய் சேர்றதுக்குள்ள ஒன் ஹவர்ல போயி சேர வேண்டிய பிளேஸ் வந்து எப்டி த்தால ஒரு ரெண்டரை மூணு மணி நேரோ ஆக்கிடுவாங்க அதுவு கொஞ்சொ ட்ராவல்ல கஷ்டமா தா இருக்கு கொஞ்சொ ட்ராவல் என்ஜாய் பண்றவங்களுக்கு அதெல்லா கஷ்டமா தெரியாது அழகா ஒரு விண்டோ சீட்டு கெடச்சதா
விண்டோ சீட்டா நானெல்லா விண்டோ சீட்ல ஒக்கார முடியாது நா தெரியு விண் விண்டோ சீட்ல உக்காரணும்னு எப்போ காலேஜ் டைம்ல உக்காந்தது அதுக்கப்பறோ இப்பெல்லா விண்டோ சீட்லயே உட்காரவே முடியாது உக்காருமா ப இல்ல
கெடைக்கிறது இல்ல விண்டோ சீட்டு
பத்தாவது நா உக்காந்தா ஓ பெரிய பஸ்ஸா வந்தென்னா ஓகே உக்காந்துடுவே ஹைட்டு கம்மியாருக்ற பஸ்னா உக்காந்தேனா இடிக்கு எனக்கு காலு அதுனால மோஸ்ட்லி இது பண்ண முடியாது நா சிக்ஸ் ஃபீட் இருப்ப அதுனால பஸ் அந்த மாத்ரில்லா உக்கார முடியாது எனக்கு அந்தந்த ஓரோ அந்தந்த கால நீட்டினு அப்டி உக்காந்தாதா உக்காந்த மாரி இருக்கு அதுக்கப்புறோ நம்ம அந்த ஜன்னல் சீ சீட்ல ஒக்காந்தா கால் நல்லா கீழ விழ்ணு அது வந்து முன்னாடிக்றவங்ளுக்கு கால போய் இடிசு அதுக்கப்பறோ என்ன போட்டு பொழப்பாங்க பஸ்ஸுல இதுக்காக தா வரீங்களா ச்ச சொல்லிட்டு
ம் ம்
ச்ச நம்மளுக்கு நம்மளோட விஷ்யோ நம்மளுக்கு தெரியு கால் பத்தல நம்ம நீட்டிட்டோம்னா ஆப்போசிட்ல இருக்றவங்க இடிக்கும் அது கண்டிப்பா அதுனால எந்த சைடா உட்காந்தா கொஞ்சொ பாத்தா தெருஞ்சிரு கால் வெளிய வந்துரு சோ அத பாத்து தெரிஞ்சுகோங்க இல்லனுச்சா அந்த மாதிரில்லா நட இருக்கு அது காலேஜ் டைம்லாம் அப்படி நடந்து
ம் ம் ம்
கால் நீட்டம் போது கண்டிப்பா இடிச்சிரு இடிச்சச்சன்னா எல்லாருமே அப்படியே கரெக்டா கால் நீட்டி தான் இடிச்சிருக்கோன்ல்லா நினைக்க மாட்டாங்க என்ன ஒரியாடணம்பா எல்லாருக்கு எல்லாரு பிரெயின்ல என்னன தெரியாதுல்ல
அதுதா அதுதா எல்லாரு ஒரு
ஆமா கண்டிப்பா அப்படித்தா யோசிப்பாங்க நான் எனக்கு என்ன தெரியும் டே நானே ஜன்னல் சீட்டு காசப்பட்டு வந்து ஒக்காந்தன்தான்டா ஆனா அந்த மாரி அந்த மாரில்லாம் அந்த மாரி ஒரு ரெண்டு டைம் நடந்திருக்கு எனக்கே அதுக்கப்புற சொல்லி புரிய வச்சு அந்த மாறிலா ஒரு ஒருதர் அக்சப்ட் பண்ணிப்பாங்க பட் நம் போ பத்தா நம்ம எல்லாருமே பாத்தோனே லுக் பாத்து மட்டுமே வந்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஜ வெச்சு ஈஸியா பண்ணிடுவாங்க
ம் ம் ஆமா
பேசினாதா தெரியு ஒரு ஒருத்தரரெல்லா இப்ப ஆள் முரட்டா இருப்பாங்க பேசுனா கொழந்தமாரி இருப்பாங்க ஒருத்தர் ப அப்டியே அப்பாவி மாரிருப்பாங்க பண்ற வேலல்லா ஆடுமாருக்கும் அப்படி இருக்கும்ல்ல அந்த மாதிரி
ம் ம் யாரையு நம்ம பாத்தோ உடனே ஜட்ஜ் பண்ண கூடாது அதுதா உம் ம் ம்
யாரோ அந்த சுச்சுவேஷன் தான அந்த டைமிங் தான் எல்லாருமே வந்து நல்லவ னா இருக்க
அதுதா அதேதா பாத்த செகண்ட்ல யார பத்தியு முடிவு பண்ணக்க கூடாது இவங்க இப்படித்தா அந்த மாரி நம்ம முடிவு பண்ணக்கூடாது ம்
அந்த டைமிங்ல என்னவேனா மாறலா நல்லா ஒருப்பா உறுக்கு ஓ இப்ப நீங்க வந்து ஒரு ஐஜினிக்கான ஒரு புட் தான் சாப்பிட போறீங்க நீங்க இருக்கீங்க திடீர்னு ஒருப்பு உங்க கிட்ட வந்து ஒரு ஆயிர ரூபா அமௌண்ட் இருக்கு ஆனா அந்த பிளேஸ்ல வெறும் டீ பிஸ்கெட் மட்டந்தா இருக்கன்னா நீங்க அந்த இடத்துல பிரியாணி டிமண்ட் பண்ண முடியாது
அதான் சாப்பிட்டு போனும் இல்ல எனக்கு பிரியாணி தா வேணும்ல்லா நம்ம வந்து எதிர்ப்
எதிர்பா அந்த மாதிரி அந்த ப்பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு டைம் மாறும் அந்த மாரிதா மனுஷங்களு
அதுதா எடத்துக்கு தகுந்த மாதிரி நமளா நம்ம மாத்திக்கணு அததா ம் இது கரெக்ட் தா அதுதா கரெக்ட்
நாங்க கூட நெக்ஸ்ட் வீக் இதுக்கு போலான்னு இருக்கோ ஏற்காடு ஏற்காடு பைக்ல பிரண்ட்ஸ் கூட அப்படியே பைக்ல போய் ஆபீக்ஸ் கொலிக்ஸ்ல்லா போயிட்டு ம் பைக்லயே போயிட்டு அப்படியேச்ச போய்ட்டு வந்துடலா
ம் ம்
எல்லா எல்லா கார்லயே சுத்திட்டு இருப்பாங்க கார்ல போனா என்னன்னா எ எட்டு பேர் ஒன்னா இருப்போ எட்டு பேரு ஏழு பேர் ஒன்னா போகலா அது ஒரு ஜாலியா இருக்கு இதுல அப்டி போக முடியாதுல்ல
ம் பைக் ரைட் எல்லா போறது அதுவு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எல்லா போறதெல்லா வந்து கேர்புல்லா போனும் கேர் புல்லா போயிட்டு கேர்புல்லா வரணும் அதுதா ம் ம் ம் ம்
ம் சரி ஓகே நம்ம அடுத்த கால்ல பாக்கலா சீயூ
ஆ சரி ஆ ஓகே ச பாய் ம்